வணக்கம் தோழி கேக்குதுங்ளா
அ வணக்கம் கேக்குது
கேக்குதுங்ளா சொல்லுங்க தோழி சாப்ட்டீங்ளா
அ நா சாப்ட்ட நீங்க சாப்ட்டீங்களா
சாப்ட்டங் தோழி ஏன் இன்னிக்கென்ன தலைப்பின் கீழ நம்ப உரையாடலு
நீங்களே சொல்லுங்க
அ இல்லைங் தோழி நீங் சொல்லுங்க
உங்க ஒர்க் பத்தி சொல்லுங்க
அ எங்க ஒர்க் பத்தி சொல்ணுங்ளா தோழி ம் நா என்ன பண்றன் பாத்தீங்ன்னா நம்ப பி சி ஏ கம்ப்ளீட் பண்ணோ தோழி அதன் பிறகு நெறைய தொழிற்சாலைகள் அந்த மாரில்லா வேல செஞ்சிட்ருந்தோ அதன் பிறகு பாத்தீங்கன்னா அதெல்லா முடிச்சது அதுக்கப்றோ இதுல வேல செஞ்சுட்ருந்தோ பேங்க் இந்த மாதிரி அதுக்கப்றோ னு இன்னு நெறைய எடத்துல வேல செஞ்சிருக் தோழி அதுக்கப்பற இப்பதா சொந்தமா தொழில் பண்ணிட்ருக்கோ இந்த பாக்குத் தட்டுகளல்லா உற்பத்தி பண்ணி வித்துட்டு வர போயி அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா மாட்டு பண்ண
ம்
ம் அந்த மாரி பண்றாங்க தோழி இதுதா நம்ப பண்றது பரவால்ல ஃப்ரெண்டுங்க எதோ அப்டியே பேயிட்ருக்கு பெருசா ஒன்னுமில்லங்க தோழி
ம் ஹும் நீங்க மேரீடா
இல்லிங் தோழி நீங்க என்ன பண்றீங்க தோழி நீங்க என்ன மாரி வேல
நா ஹவுஸ் ஒய்ஃப்தா வேலைல்லா ஒன்னும் பாக்ல
ஓ செரி செரிங் தோழி
வீட்லதா
நீங்க என்ன டெய்லியு ஒங்களோட பொழுதுபோக்கு எப்டிருக்கு அத பத்தி ஏதாச்சு சொல்லுங்க
ம் வேலையே செரியாருக்கு போருனே போருனே இருக்காது போர் அடிக்கவே அடிக்காது மோஸ்ட்லி
ஓ
கரெக்டாருக்கு ஒர்க்கே சரியாகருக்கு பாப்பாவ பாத்துக்கணு பாப்பாக்கு ஃபீட் பண்ணணு
ம் ம்
அவ தூங்க வைக்கணு அவ பின்னாடியே டைம் சரியாருக்கு
ஓ சேரி செரிக்க தோழி நமக்கு பாத்தீங்க ம் ம்
ஏங்குவே ஐயோ கொஞ்சோ ஃப்ரீ டைம் கடைக்கலா கொஞ்சே ரெஸ்ட் எடுக்கலாம் ம் ஹும்
ம் ம் புரியிது புரியிதுங் தோழி நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு அப்படிதா காலையிலருந்தே வேலைகள் இருக்கு நாலு மணிலேருந்தே வேலைகள் இருக்கு ஆ பால் இது பண்றது அதுக்கு சாப்பாடு மாடுக்கு சாப்பாடு இது பண்றது அதுக்கப் புறோ பாக்கு மட்டைகள் இருக்கு அதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கிறது இந்த மாரி வேலைகளெல்லா இருந்துட்டே இருக்கு தோழி அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா தேநீர் கடைகள்ல நண்பர்களோட கொஞ்சோ பொழுது கழிப்போம் அந்த ஒரு வேல செய்வோ தோழி ஆ எப்பன்னு பாத்தீங்கன்னா காலையில ஒரு முற அதுக்கப்புறோ சாயந்தரோ நேரங்கள்ல கொஞ்சோ நேரோ
ஃப்ரெண்ட்ஸ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க
ஆமா எப்பயுமே இது பண்ணுவோங்க தோழி
ம்
இப்போன்னு இல்ல எப்பயுமே பாத்தீங்கன்னா நண்பர்களோட கொஞ்சோ பொழுது கழிப்பிக்கிறது உண்டு
ஆமா உங்களுக்கு கொஞ்சே மைண்ட் ரிலீஃபாருக்கு கால்லேந்து ஒர்க் ஒர்க் பாத்துட்டு கொஞ்சோ ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாயின் பண்ணி பேசிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சோ ரிலீஃபாருக்கு
ஆமாங்க தோழி கொஞ்ச நேர் பொழுதுபோய் பேசிட்டு அவங்களோட தேநீர் கீநீர் குடிச்சுட்டு அப்டி வந்துட்டுருப்போ ஒக்காந்து பேசிட்டு அதுக்கப்றோ அவங்க அவங்களுக்கு என்னென்ன வேல இருக்குன்றத பத்தியு சொல்லுவாங்க அதனால நம்மளுக்கு என்னைக்கா ச்சு ஒரு நாள் நம்மளுக்கு வேலை கொஞ்ச கம்மியா இருக்கூ அந்த மாரி டைம்ல அவங்களுக்கு போய்ட்டு உதவி செய்யறது நமக்கு எப்ப எல்லா வேலைகள் அதிகமா இருக்கு அப்ப அவங்க வந்து நமக்கு வேல செஞ்சு குடுப் பாங்க இந்த மாரி கொஞ்சோ இருக்கூ தோழி ஆமாங் தோழி கண்டிப்பா இந்த மாரி இருக்கூ அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா எல்லா முடிச்சிட்டு இரவு இது பண்ணிட்டு சாப்ட்டு தூங்கறதுக்கு இதுக்கே டைம் கரெக்டா இருக்கூ
அதன் பிறகு பாத்தீங்கன்னா சனி கெழம ஞாயிற்றுக்கெழமையில பெரும்பாலு வேல செய் மாட்டோ அது ஒரு பழக்கமாயிடுச்சு இப்போ ஆ வேல செய்ய மாட்டோ நண்பர்களோட எங்கயாச்சு வெளிய போறது வெளிய சாப்ட போறது ஆமாங் தோழி சனிக்கெழமைகள்ல எல்லா சனிக்கெழமை கள்லயு ஃப்ரீயா இருக்க முடியாது குறிப்பிட்ட ஒரு சில சனிக்கெழமைகள் ஆ அதே மாதிரி எல்லா நாயிற்றுக்கெழமைகள் ம் ஆமாங்க ஆமாங்க தோழி அது மாரி போய்ட்டு எதாச்சு சாப்புட்ணு அப்டின்னா போவோ அ இல்ல ஒரு ஒருத்தருக்கூ அந்த நாட்கள்ல ஆமாங் தோழி எப்ப ஆ அவங்களோடயுந்தா அவங்களோட யொக்ஸிம் தா இருக்கூ அது தொழி இது முடிச் சு போனாலே அவங்க பாக்ற மாரி அந்த மாரிதான இருக்கூ
இருந்தாலு ஃபேமிலிக்கின்னு டைம் தர்ணுல்ல
கண்டிப்பா அண்டிப்பா தோழி ஆனா அவங்களு அவங்கவுங்க வேலையில பிசியா இருக்காங்கல தோழி அவங்களையு நம்
அவங்க பிஸியா தா இருப்பாங்க இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸும் பிஸி தா ஆனா நீங்க அதுக்குன்னு ப்ளான் பண்ணி ஃப்ரெண்ஸெல்லா சேந்து போற மாரி ஃபேமிலி ஒரு நாள் ப்ளான் பண்ணி அந்த மாரி ஃபேமிலிக்கூ எங்கயாச்சு கூட்டு போணு பண்ணுனணு
ஆ அதெல்லா போயிருக்காங்க தோழி அவங்களு இப்போ கிஸ் குடும்பத்தோட கண்டிப்பா கண்டிப்பா அவங்களோடையு இப்போ குடும்பத்தோட போ குடும்பத்தாரோட இதுக்குப் போயிட்டு வந்தங்தம் தோழி ஊட்டி அந்த மார்லா கூட்டி போய்ட்டு எல்லா ஒன்னா போயிட்டு வந்துருந்தோ அந்த மாரியு இருக்கூ ஆனா பெரும்பாலு பாத்தீங்கன்னா நண்பர்களோட தா அதிகமா வேலைகள் இந்த மாதிரி பொழுதுபோக்கு அந்த மாதிரி எல்லா எல்லாமே நடக்கூ
ஆமா மேரேஜ் ஆற வரைக்கூ ஃப்ரெண்ட்ஸ் கூட மேரேஜ் ஆயிரு ச்சுனா அதுக்கெல்லா பர்மிஷன் கடைக்குமோ கடைக்காதோ
கண்டிப்பா தோழி அய்னோ அதுனால இந்த மாரிதா தோழி பொழுதுபோக்கு இருக்கூ நமக்கு பெருசா எல்லா ஒண்ணு இல் நீங்க எங் க வெளிய போக மாட்டீங்களா தூரமா சுற்றுலா அந்த மாதிரி எறும்பும்
எங்க ஹஸ்பண்க்கு ஒர்க்கே சரியா இருக்கொ இங்கயு போனது இல்ல மேரேஜ் ஆயி த்ரீ இயர்ஸ் ஆகுது லாங்குன்னு எங்கயமே போல ஆச பட் சொல்லிட்டேதா இருக்கே அதுக்கு எதுக்கு எஃபெக்ட் போடுற மாரி இல்ல அவர எஃபர்ட் போடுற மாரி இருந்தாலு அவங்க ஒர்க் விடாது நள
கண்டிப்பா அட்லீஸ்ட் தூரமா போறத விட இங்கத பக்கத்திலயே இருக்க இருக்கிற இடங்களுக்கு கூட நீங்க எங்கனா போயிட்டு வரலா சாயந்தரம் டைம் எல்லா பாத்தீங்கன்னா
போ அது போவோ மேபி இங்க இருக்க மெரினா பீச்சு இங்க ஏதச்சு மால் போவோ இந்த மாரி போவோ தூரமா டிராவல் தூரமா ட்ராவல் பண்ணிட்டு போய் ஸ்டே பண்ணறது அந்த மாரில்லா போனதில்ல சண்டேஸ்ல ஈவி்னிங் போவோ நைட்டு வந்துருவோ அ அந்த மாரிதா
ஓ புரியுது புரியுதுங் தோழி அ இந்த கோவில்களுக்கு அந்த மாரி எல்லா எங்கயு போக மாட்டீங்களா
ம் இல்ல நெறைய போனது இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சா ஸ்கூல் படிக்குபோது ஃப்ரெண்டஸ் கூட சேர்ந்து போயிருக்கே தெரியாம வீட்டுக்கு தெரியாம போயிருக்க அந்த மாரி தா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கே தவிர்த்து ஃபேமிலி கூடன்னு எங்கயு போனது இல்ல போயிருக்கலா அது இல்ல சர்ச்சுக்கு போயிருக்கோ ம் அதா எங்கயோ ஒரு பேஃமஸா ஒரு சர்ச் இருக்குமே அது பேரு கூட வேளாங்கண்ணி ஆ கரெக்ட்டு கரெக்ட்டு ஃபேமிலியோட சேர்ந்து டூர் போம்போது அங்க அந்த ச சர்ச்சுக்கு கூட்டு போயிருக்காங்க அது ஒண்ணு தா
ஓ புரியுது புரியுதுங் தோழி
ம்
செரி செரிங்க தோழி அத தவிர்த்து நீங்க ஏதாச்சு புதுசா எங்கேயாச்சு படங்களுக்கு அந்த மாரி போயி ஏதாச்சு அனுபங்கள்
போயிருக்கு இப்ப ரிசன்டா கருப்பு பிலிம் க்கு போனோ
ஓ
ம் அது டூ டைம்ஸ் பாத்துட்ட ஆ சூர்யானா ரொம்ப புடிக்கு அ துனால சூர்யா பிலிம்ஸ் ரிலீஸ் ஆன மட் டுந்த நா தேட்டர் சைடு போவ மத்தபடி எந்த ஃபிலிம்ஸ்லேயு எனக்கு இன்டரஸ்ட் இல்ல நான் போகவு மாட்ட
ஓ புரியுது புரியுதுங்க தோழி நம்ம பாத்தீங்கன்னா நீர்வீழ்ச்சிகள
சாங்
நீர்வீழ்ச்சி நீர் வீழ்ச்சி அதிகமா இருக்கு தோழி அப்றம் நம்ம ஊர் பக்கம் அதுனால ஆ அங்க போயிட்டு குளிச்சிட்டு சாப்டுட்டு அந்த மாரி வருவோங்க தோழி நண்பர்களோட என்னைக்காச்சும் போய்ட்டு குளிச்சிட்டு நாங்க சாப்புட்டு வருவோ இந்த விடுமுறை நாட்கள்ல அந்த மாரி போய்டு வருவோங்க தோழி அப்டி இல்லனா ஒரு சில டைம்ல இந்த நெலத்திலயே சமைச்சு சாப்பிடுவோ
ம்
ம் அந்த மாரி இதா தோழி இப்ப கூட ஆ இதுக்கு போயிருந்தோ ஆ அந்த கோவில் ஒண்ணு பே பேர் செரியா தெர்ல தோழி கோவில் வந்து ஆந்திராவு தமிழ்நாடு பார்டருக்கு நடுவுல இருக்கு ஒரு கோயிலு அ சாமி பேருக்குலா ரொம்பவே அருமையா இருந்துச்சு ஆனா வந்து ஆந்திராவ சம்பந்தப்பட்ட கோயில் தா அந்த கோவில் பாத்தீங்னா ரொம்ப அருமையாருந்துச்சு ஆ எப்டினா தண்ணிக்கு நடுவுல சுத்தி கோயில சுத்தியு தண்ணி தா இருக்கு அது பத் ஆ அது என்னக்காச்சு ஒரு நாள் தா அந்த கோவில் தண்ணி வந்து இதாகுமா
ம் ம்
ம் அது நடந்து போற வழியே ரொம்ப ஆபத்தாருக்கு ரெண்டு பக்கமே ஆபத்து நடுவுல நடந்து போறோ ரொம்ப வலிக்கி உழுவுமாரி இந்த பக்கோ உழுந்தா மரணம்
ஆ கரெட்டு கரெக்ட்டு நா பாத்துருக்கே
தண்ணியில உழுந்தாலு நீச்சல் தெரிஞ்சா பரவாயில்ல நீச்சல் தெர்லனா உள்ள
நீச்சல் தெரியிலனா அவ்ளோதா அப்புறமா கோவில் சாமி கிட்ட டேரக்டா சாமி கிட்ட போக வேண்டியதா
ஆமாங்க தோழி அந்த மாரி இருக்கு ரொம்ப ஆனா நல்லா இருந்துச்சு தோழி கண்டிப்பா தோழி அதே மாரி பாத்தீங்கன்னா அங்க உள்ள கோயில் பின்னாடி இருக்க தண்ணில வந்து அவ்ளோ ஆழோல்ல குளிக்கிறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டேம் முங்களோ இது வந்து டேம் தடுத்து அ எப்டின்னா தடுத்து நிறுத்தி தண்ணிக்கு வந்து டேம் கட்டி உட்டுருக்காங்க அது வந்து ஆத்துலருந்து வர்ற தண்ணிங்ளா ஆத்து அந்த மாரி கொள துலருந்து அப்டியே தண்ணி ஊர் வழியா வந்து இது டேமுக்கு வருது து டேம்லருந்து அப்டி திரும்பியு ரொம் வழிஞ்சிருச்சு ஆனா ரொம்பி திரும்பி வழிந்ததுனா கீழ போய் திரும்பவு சுத்தி அப்டியே ஊர்களுக்கு சுத்தி இருக்குற ஊர்களுக்கு போற மாரி பண்ணியிருக்காக ஆ ரொம்ப அருமையா இருந்துச்சு தோழி கோயில் ஆனா ஆபத் ச்ச அதிகமாருந்துச்சு அங்கதா போய் சமைச்சு சாப்ட்டுட்டு வந்தோ ரொம்ப வியப்பா இருந்துச்சு குளிக்க நல்லாருந்துச்சு ஆனா அது வந்து கோயிலுக் ஆ கோயிலுக்கு அந்த பக்கோ இருக்கும்போதுதா குளிக்க முடியுது இந்த பக்கோ பாத்தீங்கன்னா ஆழௌ அதிகமாருக்குது கேட்டா இது வந்து டேம் சார் இதுல வந்து குளிக்க முடியாது உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சாதா குளிக்க முடியு
நீச்சல் தெரிஞ்சாலு அங்கல்லா டேஞ்சர்தா
ஆமாங்க தோழி அதே மாதிரி பாத்தீங்க ஆ அந்த பக்கமு பாத்தீங்கன்னா ஒரு மாரி அந்த களிமண் வந்து உள்ள இழுக்குது
ம் அதா சொல்றே டேஞ்சர் தா
ஆ குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல போய் குளிக்கு போது அந்த உள்ள உள் சைடு இழுக்குது நம்பல அந்த மாரில்லா ரொம்ப பயந்துட்டோ அப்றோ நண்பர்களோட கை புடிச்சுன்னு ஒண்ணாவேதோ குளிச்சுட்டு
எப்டியோ சேஃப்
தி சாப்புட்டு வந்துட்டோ ஆமான் தோழி அது கோவில்ஸு கோவில் வரைக்கு ஃபுல்லா தண்ணி ரொம்பிடுங்களா மழ கிழ எதானா வந்துச்சுன்னா தண்ணி அதிகமா போச்சுன்னா உள்ள யாரயு விடமாட்டாங்களா உள்ள பாக்கறதுக்கு அளோடு இல்லியா அ அதுக்கப்றோ பாத்தீங்கனா ம தண்ணி இல்லாத இந்த இதோ இப்போ மே மாசோ போயிருந்தோ இந்த மாரி நேரங்கள்ல தா போய் பாக்க முடியுங்களா இப்போ இப்பப் ஆ இப்போ இ இப்ப பாத்தீங்னா மழ பெஞ்சிட்ருக்குதா இப்ப போனா உள்ள விடமாட்டாங்க தண்ணி அதிகமா இருக்கு
ம்
எங் நா நடந்து போம் போதே ரெண்டு மொற கீ உழுந்துட்டோ நானு உழுந்துட்டோ ஏ ஃப்ரெண்டூ உழுந்துட்டாங்க அது சைடுல பக்கத்துல பாத்தீங்கனா அவ்ளோ தடுப்பு ஒண்ணு போடல